லோ
சொல்லுங்க போன் போட்டிருக்கீங்க
என்ன பண்றீங்க
நா இங்க வீட்ல சும்மா தா இருக்கே இப்பத சாப்ட்டு முடிச்சுட்டு உக்காந்துருக்கே
ஆ வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ம் எல்லாரு நல்லாருக்காங்க
ஆ அடுத்து உங்க வாழ்க்கையில என்ன பண்ணலானு இருக்கீங்க
இப்ப தான ஸ்கூல் முடிச்சிருக்கு பொறுமையா பாப்போ காலேஜ் தேடி தேடுவோ
ஆ நானு தேடிட்டே இருக்கே பாப்போ நம்மளுக்கு என்ன கெடைக் கிதோ அத தேடி போவோ நீங்க என்ன பண்ணலானு இருக்கீங்க வாழ்க்கைல அடுத் து அத சொல்லுங்க கேப்போ
நா அதத்தாங்க அடுத்த வாழ்க்கையில காலேஜ் தாங்க படிக்கலான்னு இருக்கோ எந்த காலேஜ் படிக்க போறீங்கின்னு நீங்க சொல்லுங்க
நா வந்து இங்க வெளியூர்ல ஒரு ஒரு காலேஜ் பாக்கலான்னு இருக்கே அதனால அதுதா யோசிச்சிட்ருக்கே எங்க அப்பா என்ன சொல்றாருன்னு பாத்துட்டு அதுக்கப் பறோ சேரலானு இருக்கே நீங்க என்ன பண்ண சொல்றீங்க
நாங்கல்லா எங்க வீட்டுல கேட்டு பாத்தாலா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு நீ அங்கே படிச்சு க்க வெளியூர் எல்லா போய் ஒன்னு கிழிக்க வேணா
ஆ
அதனால உள்ளூர்லே படிச்சு உள்ளூர்லே குப்ப கொட்டுட்டாரு என்ன செய்ய முடியு நம்ம அவருக் எதுத்துட்டு பேச முடியுமா
ஆமா கரெக்ட் தா அப்பா எத்து பேச எது பண்ண முடியுமா என்ன செய்ய ஒண்ணு பண்ண முடியாதுல்ல
சேர் செரி செரி
ஆ உங்க காதல் வாழ்க்க என்னாச்சி
எங்க காதல் வாழ்க்கைய விடுங்க
சொல்லுங்க ஏ என்னாச்சி சொல்லுங்க
எங்க காதல் வாழ்க்கை விடுங்க இப்ப நா வந்துட்டு பி எஸ் சி சி எஸ் எடுக்கலான் இருக்கேங்க நீங்க என்ன சொல்றீங்க
ஆ அது நல்லாதாருக்கு அதுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு அவுங்க வாழ்க்கையில ஏன்னா நீங்க கம்பியூட்ரு அதுலன்னு போபோது உங்களுக்கு ஒரு நல்ல இது கெடைக்குல வாழ்க்கையில ஐ டி அத பத்தி போபோது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கோ இந்த இதுல வந்து ரொம் இப்ப அதிக சேலரி அப்புடிங்குற மாரி பாத்தோம்னா ஐட்டின்னு சொல்றாங்க ஆனா உண்மையா அப்புடியே பொய்யான்னு தெரியல
இன்ஜினியரிங் எடுக்கவா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கவா
என்ன பொறுத்த வரையு ஆர்ஸ் எடுக்குறதா நா பெஸ்டுங்குவே ஆனா இன்ஜினியரிங் எடுத்தா நீங்க நாலு வருஷோ படிக்கணு மூணு வருஷோ முடிச்சிட்டு அடுத்த ஒரு வருஷோ நீங்க ஒரு வேல செஞ்சு ஸ்கில் எடுத்துக்கலாங் அதுதா பெஸ்ட்டு அடுத்து எம் சி ஏ எம் பி ஏ அந்த மாரி போட்டு நீ நல்லா படிக்கலா
ம்
அ அதுதாங்க கொஞ்சோ புத்திசாலியான தனோ
அதுக்குத்தே இன்ஜியரிங் எங்க ஐயா சேர்த்துவுட்றே இன்ஜினியரிங் படி ஆர்ட்ஸ் எல்லா வேணா அப்டி என்றாரு நம்மளுக் எதுக்குங்க இன்ஜினியரிங் எடுத்தோம்னா அரியர் ஆகி போகு அப்புற வேலையு கெடைக்காது ஒன்னு கெடைக்காது
ஆ
தேவையில்லாதது வேல ஆர்ட்சே எடுத்துட்டு நீட்டா இன்னொரு டிகிரியோட பண்ணிக்கலா பொறுமையா எதுக்கு தேவயில்லாம அரியர் வச்சுக்கிட்டே அப்பிடினு சொன்னே எங்க ஐயாட்ட
அதுவு நல்லது தா
அதுக்கப்பறோ சேரி நீ ஆர்ட்ஸே படி அப்பிடின் சொல்லி சொல்லியிருக்காரு காலேஜ் எ ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு விசாரின்னு இருக்காரு அதனாலதா வந்துட்டு நா உன்ட்ட கேக்குறே
நீங்க எங்க படிக்கலானு ஒரு விசாரிச்சி நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல அத நீங்க என்ட்ட சொன்னீங்கினா அப்பறோ வேணா நா அத யோசிச்சி என்னன்னு சொல்றே உங்களுக்காக
சேரி சேரி சேரி சேரி அதா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நல்ல காலேஜு இருக்குன்றாங்க பிளேஸ்மட்லா நல்லா கெடைக் இருக்குன்றாங்கே அங்க சேர்லது அங்க சேர்லான்னு ஒரு பிளானு
பிளேஸ்மெண்ட் எங்க நல்லா இருக்கோ அங்கே போங்க அதுதா நல்லது ஆ
என்ன பி மத்தியோ என்ன சாப்புற்ற சாம்பார் சாதோ தே சாப்டே நீங்க
நானு அதேதா சாம்பாரு அப்பறோ கொஞ்சோ சோறு சாப்டே அதுக்கப்பறோ கொஞ்சோ கோவக்கா பொரியல் செஞ்ஜாங்க அது வெச் கோவக்கா பொரியல் அதுக்கப்றோ வந்து கொஞ்ஜோ முட்ட பொரியல் செஞ்ஜாங்க
செரி
கொஞ்சோ மாங்கா ஊர்காவ தொட்டுட்டு அப்டியே சாப்டே கரெட்டா இருந்துச்சி சாப்ட்டுட்டு அப்டே என்னுடைய நண்பர் வீட்டுக்கு அப்டி கெளம்பி வந்துட்டே
செரி செரி செரி செரி நண்பர் என்ன செய்றாரு
நண்பர் வந்துட்டு இங்க யூனோ வெளாந்துட்டு இருக்காரு பிக்ஸ் கோலுன்னு என்னமோ அடிச்சிட்டே இருக்காரு அவர் வந்து வாழ்க்கைல அடுத்து என்ன பண்றாரு அது எங்களுக்கே தெரியல ஏன்னா எங்களோட வாழ்க் த்தி அவர் எப்டி சொல்றோம்னா ஒரு கேள்விக்குறி அப்டிங்கற மாரிதா இருக்கு
ம் புதிரான வாழ்க்கையா
புதிரான வாழ்க்கை எங்கள் நண்பர் ஒருத்தரு இருக்காரு அவரு பாத்திங்கனா ஸ்டேஷனரி கடைல இர்க்காரு
என்னங்க ஆளுக்கு ஒரு கடைக்கு போயிட்டீங்க என்னங்க அது
ஒருத்தரு புக் புக்கு விக்க எங்கள அந்த நண்பர் எங்கள வந்து புக்கு விக்க வா கூப்புர்ராரு
நீங்களு புக் விக்க போனுன்றீங்களா
புக்கு விக்க போனோ அவர் எங்களையே கூப்புட்ராரு அந்த நண்பரு ஸ்டேஷ்னரி
போய் புக்க வீங்க தாராளமா வீங்க புக்க வித்துருங்க
போதைக்கு அத வித்தா எங்களுக்கு அது உபயோகமா இருக்குமானு எங்களுக்கு தெரியல அதனாலதா நாங்க அத பண்ணாம இருக்கோ இனியு
அதெல்லா பிரயோஜனமா தான்டா இருக்கு போய் புக்க விய்டா இதெல்லா என்னடா இருக்கு
சேரி நானு பாக்கறே நம்ம பாக்கலா என்ன ஆகுதுன்னு
நண்பருக்கு தொணைய இருந்துக்கிட்டேனா ஒரு ஒத்தாசையா இருந்துக்கலாம்ல அதிக்
ஆ நண்பனுக்கு ஒத்தாச அப்டிங்ற மாரி இல்ல நண்பனுக்கு இப்ப வேறக் கட நா இப் இப்ப அவர் சொல்ற நண்பரோட வேலையின்னா அது வேற கட இது வேற கட புரிஞ்ஜிதா உங்களுக்கு ஆ அத் அதனால ஏன்னா இப்பயோ நம்ம போயிட்டோமனா இந்த மாசத்துல நெறைய வந்து இன்டர்வியூல்லா நெறைய வரு
சேரி சேரி சேரி
நம்ம அதெல்லா கிராக் பண்ண முடியாது இப்ப நம்ம அந்த கம்பெனிக்கு போறன்னா காலேயில கூப்பிடுவாங்க திடீர்னு எனக் க்கு அந்த நாள்ல வந்து லீவ் வேணு அப்டின்னு நம்ம ஓனர்கிட்ட போய் கேட்க முடியாதுல்ல
ஆமா
ஆ அதனால கொஞ்ஜோ கஷ்டோ அதனால தா நா அவங்கள்ட்ட யோசிக்கலா இன்னொரு ஒரு மாசோ போகட் இப்போ இதாட்டனா பெய்டு இன்டன்ஷிப் பண்ணுவோ ஒரு கம்பெனியில நல்ல கம்பெனியில
ஏங்க காலேஜே இன்னோ படிச்சு முடிக்கல என்னங்க அதுக்குள்ள இன்டன்ஷிப் அ
இன்டன்ஷிப் பண்றது அததாங்க பெஸ்ட்டு இப்போதைக்கு யார் சொல்றாங்கன்னா உங்க கையில வந்து ஒரு உபயோகமா ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க வேல செஞ்சிருக்கனோ அப்பதா உங்களுக்கு அது ஒரு நெரந்தரமா இருக்கு எப்டி சொல்றதுன்னா சும்மா வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னு இருக்க கூடாது அது எப்டி இருக்கனோம்னா ஒரு உங்களுகே தெரிதுதில்ல எப்டி சொல்றது
செரிங்க மொத காலேஜ் மொத படிச்சி முடிச்சி சேருவோ அதுக்கப்புறோ வேல எல்லா பாத்துக்கிடுவோ
ஆ சேரி சேரி சேரி வீட்ல அப்பா அம்மா எல்லாரு நல்லா இருக்காங்களா
அப்பாஅம்மா எல்லாரு நல்லா இருக்காங்க நம்ம வீட்டுல எப்டி
ஓ நம்ம வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க
சேரி செரி
ஆ ஆ எல்லாத்தியு கேட்டதா சொல்றே
ம் என்னமோ புது செல்லு வாங்கியிருக்கேன்ன என்ன செல்லு வாங்கியிருக்கே
நாங்களா நா வந்து இங்க போர்டீன் பிளஸ்சு
சேரி சேரி சேரி சேரி சேரி யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கா
ஆ யூஸ் பண்றக்கு நன்றாக இருக்கிறது ஆனா எந்த விதமான ஆப் பூம் பாக்க முடியல அது கொஞ்ஜோ கஷ்டோ டப்புன்னு ஏத்த முடியாதா நம்ம ஆண்ட்ராய்ட்ல யூஸ் பண்ற மாரி டப்பு டப்புன்னு இன்ஸ்டால் பண்ண முடியாது
சேரி
ஆ அது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா ஐபோனுங்கற கொஞ்ஜோ செக்யூரிட்டியா இருக்குல்ல அதொன்னு நம்ம துபயோகமான வீடியோவல்லா பாக்க முடியல நைட் நேரோ உக்காந்து இரவு நேர கில் கொஞ்ஜோ கடினமா இருக்கு அதுதா என்னன்னு நானு பாத்துட்டே இருக்கே
சேரி சேரி இப்ப டெலிகிராம இது பண்டாங்க தெரியுமா
டெலிகிராமா அப்டியா எதனால என்னமோ ஆயிருச்சுன்னு சொன்னாங்க எதனால பண்ணிருக்காங்க
அது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனேயா பரிச்சில
சேரி
அதுக்கு டெலிகிராம் புடிச்சி அடிச்சிவுட்டாங்கிய அடிச்சிவுட்டாங்க என்ன செய்றது
போங்க எங்க போனாலு இப்டிதா அடிக்கிறாங்க
ஆமா பேப்பர் லீக் ஆனதுக்கு வந்துட்டு டெலிகிராம் புடிச்சி அடிக்கிறாங்கிய
ஆமா யாராருக்கு என்னென்னமோ பிரச்சனங்க எதையு சொல்றக் இல்லங்க
இதுக்தே எந்த வம்பு தும்பு போகாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்குற இடம் தெரியாம இருண்டு பேய்ர்ணுன்றது
ஆ அதேதா எல்லாத்துக்கு அதே பிரச்சனதா இங்க ஓடிட்ருக்கு
ம்
சொல்லுங்க நீங்க ஏதோ நீங்க ஏதவு உங்க வாழ்க்கைய சொல்லிட்ருந்தீங்க நா அதுக்குள்ள ஏதோ சொல்லிட்ருந்தே
சேரி ஏதோ ஜிம்முக் போலான்ருந்தே இந்த காலேஜி சேரங்குளியு ஜிம்முக்கு போயியே உடம்பு ஏத்தலான்ட்ருந்தே நீங்க ஏதாவது ஒரு டிப்ஸ குடுத்தீங்கனா பாத்து உடம்ப ஏ ஏத்திர்லா
அது ஒன்னு பிரச்சன இல்ல நீங்க போகலா ஃபர்ஸ்ட்டு நீங்க ஜிம்முக்கு போங்க ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போய் உங்க ஒர்க் அவுட் ஃபஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணுங்க ஒரு வாரோ அப்பதா உங்குளுக்கு தெரியு நீங்க உங்களால அது பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு அது பண்ணி முடிச்சு உங்க உடம்புக்கு அது ஒத்துழைச்சிருச்சின்னா அதுக்கப்றோ கரெக்ட் டான ஒரு சாப்பாடு உணவு எடுப்போ ஆரஞ்சு ஆப்பிளு அந்த மாரி ஒரு நறையா நல்ல ஃபுட்டு பாதாமு கிஸ்மிஸ் முந்திரி இந்த மாரி நறையான சாப்ட்டீங்கன்னா உடம்புல தெம்பு வருங்க அதுதா மேட்
ஏதா இவிங்க ஏதா போன்ல ஏதோ கிரியேட்டினு புரோட் டீனு வே புரோட்டீனு என்னென்னமோ சொல்றாங்கிய
க்கலா ஆனா நீங்க ஒரு இப்பதா புதுசா வந்திருக்கீங்க உங்களைய புதுசா வந்தவுங்க யாருமே அத எடுக் எடுத்து சொல்ல மாட்டாங்க அது நீங்க எடுத்தாலுமே உங்களுக்கு அது வேஸ்ட்டு தா புரோட் டீங்கது அப்டின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கிலோவே மூவாயிரத்தி ஐந்நூறுவா வரு உங்ளுக்கு மூவாயிரத்தி ஐந்நூறு நம்ம இப்ப கேட்டு நம்மள்ட்ட கா டப்பு இருக்மா காசு இருந்தா எடுக்கலா
ஆமா எங்க அப்பாட்ட கேட்டோம்னா போடா அந்சைடு ஜிம்முக்கே வேணான்ட்ருவாரு
ஆ ஜிம்மு காசே ஐந்நூறுவா தா வரு நீ வந்து மூவாயிரூவாய்க் பால் பவுடர் வாங்கி சாப்புனுன் நெனச்சா என்ன முடியுமா அ பாத்தீங்ளா
பேசாம கடல மாவ் தின்னுட்ன் அடி கேண்டித ஒ
அதுதாங்க அது எப்டி தெரியுமா நீங்க அதுக்கு இதுவே சாப்பல்லா என்னைய கேட்டா அந்த கொழந்தைகள்ல சத்துணவு மாவுன் ஒன்னு குடுப்பாங்க தெரியுமா
ஆமா ஆமா அது நல்லது தாண்டா
அது இருக்கதுலயே ரொம்ப ஊட்டச்சத்து அதிக அதிகமா இருக்கு எப்டி சொல்றதுன்னா அதுல பொட்டுக்கடல புரதச்சத்து எல்லாமே அதிகமா இருக்கு அது எப்புடி சொல்றது மாமிசத்தோட ஒரு ஈக்குவலா ஒரு சரிசமமான ஒரு இது உணவு
பேசாம அதுலே தண்ணியில குழிக் குடிச்சிர்லா போல
பால்ல கலந்து குடிங்க அத பொட்டுக்கல்லயா அது எப்டி வேணா நீங்க சாப்புட்லா அத இடியாப்பமா சாப்புல்லா லைட் டா தண்ணி கலந்து தோசையா சாப்புடலா கொஞ்ச சக்கர கலந்து பேன் கேக் மாரி சாப்படலா நறைய சாப்புடலா
செரிங்க இப்ப ஜிம்முக்கு போறன்ற ஒரு இதுல நாங்க எப்புடி வந்துட்டு ஒரு நாளைக்கி எவ்ளோ கிராம் ப்ரோ ட்டீன் எடுக்கறது
அது எப்டினா அது அது ஒரு கணக்கு இருக்கு எப்டினா நம்ம உடல் எடையயும் நம்ம உயரத்தையும் ஒரு கணக்கு பண்ணோம்னா இவ்ளோ சென்டிமீட்டர் இருப்போம்னு ஒரு நீளம் கணக்கு வரும் இப்ப வந்து ஒரு உங்களுக்கு சொல்றேங்ணே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நா என்னோட ஹைட்டுனு பாத் ங்கன்னா நூத்தி எழுவத்தி இரண்டு சென்டிமீட்டர் நா இருக்கேன் அந்த சென்டிமீட்டர்ல நூற கழிச்சிட்டு மிச்சம் எழுவத்தி இரண்டு இருக்கமா
ஆமா
அந்த எழுவத்தி ரெண்டு வந்துட்டு அளவுக்கு நம்ம வெய்ட்ல இருந்தோம்னா நம்ம இருக்கிறதுலயே நல்ல வெய்ட்ல இருக்கோ அர்தம் நல்ல வெய்ட்னா நம்மளுக்கு எந்த விதமான உடல் நோயும் அவ்ளோ சீக்கரம் வராது கால்வலி முதுகுவலி அ அதல்லாம் நம்மளுக்கு வராது இதுதான் கணக்குங்க அதுக்கப்பறம் அந்த எழுவத்தொரு கிராம் கூட்டிட்டு இருக்கோம் அந்த மாரி கணக்கு அந்த எழுவத்தொரு கிராம் வந்து மினிமம் வந்துட்டு மினிமம் நம்ம ஒடம்புக்கு ஒரு நாள் எழு தி ஒரு ரெண்டு கிராம் ப்ரோடின் கெடைச்சுனா நம்ம ஆரோக்யமா இருக்கலாம் உடம்பு நல்லா சரியாகும் ஆ அதே எழுபத்தி ரெண்டு புரோட்டீன்ஸ் சாப்படணும் அந்த மாரி சாப்டோம்னா அது ரொம்ப நல்லாருக்கும் அதே அவுங்க ஸ்டேஜ் பாடி பில்டர் பண்றாங்க அப் அப்டிங்கிறவங்கல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இருக் குற ப்ரோட்டீன்லயே ரொம்ப அன் டு டூ எடுப்பாங்க எப்டினா எழுவதுனா நூத்தி நாப்பது எடுப்பாங்க இரண்டு மடங்கா அழுத்தா உடம் அந்த அளவுக்கு பருமனா ஆகுங்கல்ல பெருசாகும் ஆ அதனால நண்பா
பண்ணிட்டு நான் உங்களுக்கு மறு மறா நாள் போன் அடிக்கிறேன்
சேரி ஓகே நீங்க பாத்துட்டு நீங்க என்னன்னு பாத்துட்டு எனக்கு கூப்டுங்க
ஆ சேரி
சேரி பாய் அப்பா அம்மாவ கேட்டேனு சொல்லுங்க
ஆ கண்டிப்பா